நண்பா என்னாச்சி எதோ கேள்வி பட்டிங்களா
நாம இது என்ன கேள்விப்பட்றது எல்லா நடக்கறதா நடந்துகிட்டே இருக்கு என்ன செய்யறது
அது இல்லா நண்பா சிறையிலந்து தப்பிச்சாருனு சொல்லி ஒருத்தரு
ஆமா அந்த செய்தியா அது பிரபலமான செய்தியா போச்சே
ஆமா
திடீனு தப்ச்சு வந்து திடீனு தப்ச்சு வந்து நாலு மக் கள வந்து அட்டாக் பண்ணிட்ருந்திருக்காரா
ஆமா சுயநிலவே இல்லாம
ஆ ரொம்ப வந்துட்டு கொடுமப்படுத்தனால சுயநிலவே இல்லாம காட்டுமிராண்டி தனமா நாலு மனி தர்கள போட்டு பராண்டி எடுத்துருந்த்திண்ருக்காரா
ஆமா அது அவருக்கு மொதல்ல கூட அவருக்கு தெரியு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு அந்த பவர் இருந்துச்சு நண்பா அந்த சென்ஸ் பண்ற பவரு வவ்வால் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவருக்கு இப்ப என்ன ஆச்சின்னா இவனுங்க இந்த கொடுமப்படுத்தி மக்கள பாத்தாலே இவங்க கெட்டவங்கனு நெனச்சி டாரு போல அதனால ஒரு நாலு பேத்த பறந்து கால வச்சு தூக்கிட் பொயிட்டாறாமா மேல இமயமலைக்கு பொயிட்டாறாமா ஆமா இமயமலைல இமயமலைல இப்ப ஒரு எத ஒக்காந்து ஆத்மா சாந் தி அடையறதுக்கு வேண்டி எதையோ பண்ணிட்ருக்காராமா இன்னிக் கொஞ்ச நா தியானோ பண்ணி ட்ருக்காராமா நண்பா பத்து நாள்ல இன்னிக் கொஞ்சோ அவுரு ஆக்ரோசமா வருவாராமா லைவ் நியூஸ் வேற ஹெலிகாப்டர்ல வேற எல்லா நியூஸ் சேனல்லா பறந்துட்ருக்காங்க அங்க
ம் இன்னொரு செய்தி வேற கேள்விப்பட்டீங்களா அவரோட மகே வந்து ஆன்லைன்ல வந்துட்டு பேட்டி குடுத்துருக்காரு ஏ தந் தைய அடச்சி ஒரு வருஷோ கொடுமப்படுத்துனதுக்காண்டி நீங்கள அனுவிப்பிங்கடா ஆ ஐம் கம்மிங் அப்டின்னு வந்து தகவல பதி பதிவிட்ருக்காரா
ஆமா நியூஸ்லலா அதா ட்ரெண்ட் இப்போ ஹேஷ்டேக் வவ்வால் அப்டின்னு சொல்லி வை
ஹேஷ்டேக் வவ்வா ஹேஷ்டேக் வவ்வால் பிள்ள அப்டின்னு போட்டு பற பறந்துகிட்டு இருக்கு
இரண்டு இரண்டு சிறுபிள்ளைனு சொல்லி கடை கடக்குட்டின் சொல்லி போட்டிருக்கானுங்க அவருக்கு என்னென் தெர்ல அவரோட வன்மத்த அவரு கக்குறாரு அவர் சொல்லிருக்காரு ஒரு வருஷோ எங்க அப்பாவுக்கு போ ட்டு ஜூல வச்சி அடச்சி காசு பாத்தீங்கள அ காப்பாத் த வந்த என்னயு வச்சி அடச்சிங்களடா இப்ப பார்ரா அவுரு பார்ரா இமயமலை பொயிட்டாரு நீங்க ஒரு நப் நீ பத்து நாள்ல பாருங்கடா பெரிய பையே வருவான்டா அப்டின்னு சொல்லி ஏ பெரிய பையே வந்தானா நீங்களா காலிடா அப்டின்னு சொல்லிருக்காராமா
என்ன ஆமா ஆமா பெரிய பையே பொருளோட வந்தாலு நீங்களா காலிடா அப்டி எதோ சொல்லிருந்துருக்காரா அத கேட்டு அவர் என்ன அவரு வவ்வாலா இல்ல கழுகா மாறுவாப்பளயா என்னென்
ஆமா அவுரு வேற இப்ப வந்து இவுங்கெல்லா வந்து பாத்தீங்னா ஆராய்ச்சியாளர்கள்லா அததா ஆராய்ச்சி பண்ணிட்ருக்காங்க இமயமலைக்கு போனவரு வவ்வாலா போனவரு இப்போ இதுவா மாறு போறாரு அப்டின்னு ஏனா வந்து புராணங்கள் ஆமா புராணங்கள்ல வந்து ஏற்கனவே இருக்காமா இந்த மாரி அதாது பெண் குயின் வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு மிருகமா மாறிருக்கு இதுக் முன்னாடி அந்த மாரி இவுரு எதாவா மாறுவாரு புது புது கண்டுபுடிப்பா இருக்கு புது ஒரு உயிரினமா மாறுவாரா அப்டின் சொல்லி
ம் இந்த ஜூல வச்சி டெஸ்ட் பண்ணும் போது வந்துட் டு விஞ்ஞானியெல்லா வந்துட்டு அவர் ம மரபணு எடுத்து ஷெக் பண்ண பாத்தப்ப அவரு முந்தைய காலத்துல வந்துட்டு காக்கா வா இருந்துருந்து தா வவ்வாலமா வந்துர்க்காரா அதனால வந்துட்டு ஒரு பரிமாற்றமாயி வவ்வால்ல இருந்துட்டு இப்ப கழுகா மார்லா வேற ஏதாவது மாறலா அப்டின்னு ஒரு
மாரிட்டே இருக்காரா ஓம்
ஒவ்வொரு தலைமுறைக்கு ஒவ்வொரு உருவோ எடுத்து
ஓ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்பா அவரு நீங்க சொல்றது பாத்தீங்கனா அது அவரு தா நெனைக்கிறே
உம்
அந்த பேரு ஒரு ஒருத்தர சொல்லுவாங்ளே மாறுவாருன்னு அவரு தான் அது அது உண்மதானா புராணங்கள்ல வந்துருக்கு அது உண்மையா மாறி
உம் அத வந்து இப்ப வந்துட்டு ஆமா மக்கள் கட்சி அந்த ஆய் ஆய்வாளர் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச அத வந்துட்டு ரொம்ப பயந்து இருக்காங்ளா ஏனா வந்து முந்தைய காலத்துல வந்துட்டு வேணா ஆ கட்டுப்படுத்த வந்துட்டு ஒரு மாவிரன் இருந்து அது கூட போராடியே செத்து பொயிட்டாரு இப் இப்ப கட்டுப்படுத்த யாரும் இல்ல அப்டின்னு ஒரு பயத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க ம்
இப்ப யார்ரா உங்ளுக்கு இருக்கா காப்பாத்த
ம் அதுவும் இல்லாம இன்னொரு செய்தி கூட பாத்தே வந்துட்டு ஸ்டேஷ்னரி நண்பர் வந்துட்டு வித்தியாசமா விதி உணர்ந்துகிட்டு இருக்காரா அடிக்கடி திடீர் திடீர்னு
அய்யோயோ அவருவேரையா
ஆமா யா அதுக்கப்பற என் பரிமாற்றம்லாம் வரலையா அந்த அந்த எப்டி சொல்றது திடீர்னு வந்துட்டு அவருக்கு சக்தி அதிகமாற மாரி இருக்கா அதெல்லா வந்துட்டு ஆய்வாளர் பக்தர்கள் வந்துட்டு குறிச்சி சொல்லும் போது மறுஜென்மம் வந்துட்டு அந்த வவ்வால் அடக்குன மனிதர் வந்துட்டு இவர கூட இருக் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு வந்துட்டு
கத ஓ சேரி சேரி ஆமா ஆமா பாத்தீங்கனா முந்தானேத்து கூட அவர் கடைக்கு நா போயிருந்தே கடையில ஒடஞ்சு சற்றுல்லா ஓட்டையா கடஞ்சு நண்பா ச சற்று எப்டினா ஒரு ஒரு மனுஷனால அத பண்ண முடியாது பாத்தவ சொன் சொல்றாங்க இது கண்டிப்பா ஒரு மனுஷ செஞ்ச வேலையே இல்ல மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தா இது பண்ணிருக்கு
உம் அதுக்கப்றம் இது எப்டி சற்று ஒடஞ்சிச்சுன்னு சி சி டிவி கேமரால பாக்கும் போது இவர் வந்துட்டு வழக் வழக்கம் போல வந்துட்டு ஓனர் வர்றதுக்கு முன்னாடி இவரு வந்து பூட்ட தொடச்சுகிட்டு இருந்துருக்காரு போல சட்று பூட்ட திடீர்னு ஏதோ ஆகி பூட் பூட்கிடுட்டுல்லாம் தெரிச்சி போய் போயிருச்சு திடீர்னு தோடைக்கு போது
ஒன்னு இல்ல நண்பா இவரு என்ன பண்ணி இருக்காருன்னா தும்பி இருக்காரு ஹச்சு அப்படின்னு இருக்காரு ஹச்சு உடனே அப்படி சட் சற்றா தெரிச்சிருச்சு பக்கத்துக் கடை அவங்க அப்பாவோட கடையிலய போய் விழுந்துருச்சு சாட்று
அதுக்கப்புற புக்கு பேப்பர் எல்லா கிழிஞ்சு அப்படியே தாள் தாள்லா பறக்குது ஆ
அது இன்னொன்னு நண்பா இன்னொரு வீடியோ பாத்தீங்களா லீக்ட் வீடியோ அந்த புக் இருக்குல்ல பறக்குது அப்படியே ஆகாயத்துல பறந்துட்டு அதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு வார்த் தை எழுதுது நீதான் அவன் அப்படின்னு சொல்லி
அதெல்லாம் நல்லா இருந்துச்சு நண்பா படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாம அவந்த வாவ் வவ்வால் மனிதரோட கடக்குட்டி சொல்லி இருக்கு ஏ நீ மேல பாருங்கடா அவளை சுடு தண்ணியிலயே கைய விடுவா உங்களை எல்லா சும்மாவ விடுவா அப்பி எல்லா சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்ல சொல்ல இந்த சைடு நம்ம ஸ்டேஷனரி நண்பர் வந்து பரிமாற்ற அடைஞ்சிட்டு இருக்காரு
ம் அந்த புக்ல வந்துட்டு என்ன வார்த்தை எழுதி இருக்குன்னா வந்துட்டு தேர்ந்தெடுக்க பட் பட்டவன் நீ ஆ என்னுடைய ஆஸ் ஆசீர்வாதம் உனக்குண்டு அப்படி எழுதி இருந்துச்சா அதை பார்த்து பயந்து போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னஉடனே வந்துட்டு அவ ங்க அம்மா அப்பா நீ வந்துட்டு அதெல்லா கவனிக்காத நண்பா நீ என்ன நானு அதெல்லா கவனிக்காத இவனே அதெல்லாம் சாதாரணமா தான் இருக் அப்படின்னு சொல்லிருக்காரு இவர் நம்பாம வந்துட்டு என்னோட சக்தி வந்துட்டு ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி இருக்காங் இந்த மாரி இந்த மாரி எனக்கு ஒரு நோய் இருக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னோனி எல்லாரும் ஹேஸ்டேக் மாவீரன் ஹேஸ்டேக் மாவீரன் போட ஆரம்பிச்சுட்டாங்களா என்னன்னு பாத் தா அந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட வவ்வால தோக்கடித்த அந்த மனிதர்தான
அதுக்கு அவருக்கு ஆமா அவருக்கு ஒரு பிரபலமான பேர் இருக்கு அது எனக்கு ஞாபகம் கூட இல்ல அவரு தான் மாறிட்டு இருக்கு அவரு பார்த்தீங்கன்னா இப்ப வரமாட்டாராமா அவரு வந்து க இந்த டைம் வரும் போது அவர் மாறுவாராமா வவ்வால் வந்து என்னைக்கு ரத்தத்தை அதிகமாக குடிக்குதோ நைட் டு ஏ கன்னிப் பெண்களை வா தேடி தேடி கொள்ளுதோ அப்ப அந்த மாவீரன் வந்து எழுந்து வருவான்
ம்
அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாருங்க நாலுவுட் நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கனிச்சாரு அவர எல்லாருமே பைத் சொன்னாங்க இப்ப எல்லா உண்மையாயிட்டுருக்கு
ஆமா அவரு இறந்து போற நிலைமையில இருக்கற கூட ஒரு புஸ்தகத்தை வந்துட்டு மறை ச்சி வச்சுட்டு தான் செத்து போனாரு எப்படி வந்துட்டு அந்த மாவீரனை கண்டு புடிக்கிறது இது அவரோட பெயர் எந்த வார்த்தையில் ஆரம்பிக்கும் அவரோட ரத்தம் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு ஆராயிச்சி பண்ணி ஒரு புஸ்தகமா வந்து எழுதி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குகையில வந்து ஒளிச்சு வச்சிருக்காரா அந்த புத்தகம் வந்து யாருக்கு காவது கிடைச்சதுன்னா வந்துட்டு அந்த மாவீரனை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அந்த வவ்வால் லா அழிக்க பாப்பாங்கள அதனால என்ன செய்றாரு வந் த வவ்வால் மனிதர் வந்து ஆ நீங்க சொன்ன மாதிரி அந்த மலைக்கு போயிருக்காருன் சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ஆ அந்த புக்கும் தேடி அதுக்கப்புறம் பரிமாற்றம் அடைய விடாம அந்த ஆ வீரனை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி புக்க எடுக்க விடாம பண்ணிட்டா
ஆனா அந்த வீரன் விழித்தித்தாருக நண்பா அந்த வீரனுக்கு தெரிஞ்சிருச்சு அது அவரோட கடமை என்ன அவரோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவரோட ரத்தத்தை வந்து சோதனை பண்ணி பார்த்து இருக்காங்க அது சாதாரணமான ரத்தமே இல்லையாமா எரிமலையில இருக்கு கோலம் பாமா அப்படியே ரத்தம் வந்து ஆமா அவ ரத்தம் அவ்வளவு சூடாயிருக்காமா நம்மள நாட்டுல நடக்கிற வன்முறைகள் இதெல்லாம் பார்த்து அவரு அப்படியே வெறி கொண்டு ஆயிட்டாரு வேங்கையா
டக்குன்னு வந்துட்டு மூக்கு சலி வர்றதுக்கு பதிலா இரத்த குழம்பா அப்படி எப்படி சொல்றது முக்லேருந்து ஆமா
ஒரு கண்ணு துடிக்குதா ஆம நண்பா நம்ப ஹாட்டு நம்ப ஹாட் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு தடவ தான் துடிக்கும் அவரோட ஹார்ட் வந்து ஒரு செகன்டுக்கு ஆயிரம் தடவ துடிக்குதாம்மா டுமு டுமு டுமுனு அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த அளவுக்கு நுணுப்பமா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்சியாளர்கள் ஆமா அவரை வந்து கட்டி போட்டு உட்கார வச்சி ச்சு அவருக்கு மேல சோதனைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அவர்னால தாங்க முடியாம கண்ணதான் இப்படி இப்படி சிம்பி இப்படி பண்ணாராமா கண்லேருந்து கண்ணிர்கு பதிலா லேசர் வந்துச்சாமா நண்பா ஆமா அவர்னாலும் அழுக கூட முடியல ஆமா ரத்தமா வந்து சாமா கண்ணுல இருந்து அந்த ரத்தம் வந்து கீழே உருகி தர அப்படியே ஓட்டையாயி அது அது மூழியமா அவரு தப்பிச்சிட்டாரு
பயங்கரமான இத்தியக்
ஆமா அவரு பாத்தீங்கனா ஆனா அவருனால அவரோட சக்திய கட்டுப்படுத்த முடியல அவரு வந்து அழுது இருக்காரு என்னை வி விட்டுருங்கடா நா வந்து நீங்க நெனைக்கிற ஆளு கெடையாது அப்படின் அழுந்திருக்காரு கண்ணீர் வந்து தரையில கட்டி போட்டு வச்சிருப்பாங்கள அந்த தரையோ ஓட்டையாக்கிருச்சாமா ஓட்டையாகி ஆமா அதுனு தப்பிச்சுட்டு எங்கயோ போயிருக்காரு இப்போ அவரு சில பேர் வந்து பாத்தீங் பிள்ளையார் கோவில் முன்னாடி பாத்த அப்படின் சொல்லி சொல்லிருக்காங்க
ம் அதுவும் இல்லாம புக்கு கடைக்கு முன்னாடி ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டு இருந்த மாதி ஏதோ பாத்தேன் சொல்ல வேற செ செஞ்சாங்க
என்ன நண்பா
அவர் வந்து தப்பிச்சு போயி புக்கு கடையில போயி ஏதோ புக்கு படிச்சுக்குறு இருந்த மா
ஆமா ஆமா அத பாத்து அத பாத்தீங்கன்னா ஒரு நல்லா கவனிச்சு பாருங்க கண்ணாடிலா போட்டு ஆளே மா அந்த மாரி இருப்பாரு
ம் ஒரு தொப்பி போட்டு மறைமுகமா வந்துட்டு ஒரு ஊருக்குள்ள சுத்
அவர் வந்து மறைமுகமா வந்து மக்கள் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படின் நெனச்சு கண்காணிச்சூட்டு இருக்காரு நம்மளு காக அவர் வந்து வேல செய்றாரு வவ்வால் மனிதர் எப் போனாரு தப்பிச்சு வரலா அதுக்காக அவரு இப்ப ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு ஆமா சொல்ல கூட முடியாது அடுத்த ரெண்டு வாரத்துல அவர் மலைக்கு கூட போலா இமய மலைக்கு
ம் எடையில ஒரு செய்தி வரன இது வந்துச்சு நம்ம குத்துச்சண்டை வீரர் வந்துட்டு ஒரு பயணத்த மேற்கொண்டாறா அந்த புக்க தேடுற பயணத்துல பயணத்த மேற் கொள்ளும் போது வந்துட்டு பணியில இருந்து சரிச்சு கீழ விழுந்து கை கால் ஒடச்சு கிட்டாறா திடீர்ன்னு
அது வேற யாரு இல்ல நண்பா தள்ளி விட்டுதே பாத்தீங்கன்னா வவ்வால் மனிதரு தா வவ்வால் மனிதருக்கு அவருக்கு பூர்ண பூர்ண ஜென்ம ஒரு பக இருக்கு அது வந்து பாத்தீங்ன்னா நம்ம அடுத்த பேசுவோ டைம்
சேரி சேரி சேரி சேரி நண்பா
க்கிறே
ஆ சேரி